ஆ வணக்க எப்டி இருக்கீங்க
அ நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
அ நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா வேலலா முடிஞ்சிருச்சா
ம் எல்லா வேல முடிஞ்சுட்டு அமைதியா ஒக்காந்துட்ருக்கே எ ஃபோன் பேசிட்ருக்கே நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
அ நானு இப்பதா பசங்களலா தூங்க வெச்சுட்டு வந்து செரி எதாவ்து நம்ப செய்வோ அப்டின் சொல்லிட் ட்டு இருக்கே இன்னைக்கு நாள் எப்டி போச்சு தோழி
இன்னைக்கா ரொம்ப சந்தோஷமா போச்சு செரி ஆமா நெஜமாதா ஒரு நாள் சந்தோஷமா போறதே மிகப் பெரிய விஷ்யமா தெரிய்
ஆமா இப்ப இருக்க காலகட்டத்துல சந்தோஷன்றதே கஷ்டமான விஷ்யோ
கஷ்டமா விஷ்ய நெஜமா தா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு நாள் கத்து கடத்தற்தே பெரிய விஷ்யமா இருக்கு இன்னைக்கு என்ன நடக்குமோ இன்னைக்கு என்ன நடக்குமோ இல்லாத அந்த மாரி பயத்தோட போறோ
வே ஒரு மாதிரி பயத்தோடதா எழுந்திருக்க வேண்டியதா இருக்கு ஆமாம்மா நீங்க எதாவ்து யோசுச்சு வெச்சுருக்கீங்ளா எதா பேசுறதுக்கு இல்ல இந்த மாரி நன்றா
மாடு மா இத மாடி தோட்டம் பத்தி பேசிட்ருந்தோ மாடி தோட்டத்த த்தனால என்ன யூசேஜுன்றதுக்காக பேசிட்ருந்தோ இப்ப நீங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அது ரொம்ப நல்ல விஷ்ய நம்ப ஆக்சுவலா எடோ இல்லாதவங்க மாடி தோட்டமித்துல பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷ்யந் தா நா எனக்கு அது செய்யணுன் ரொம்ப ஆச ஆனா எங்க வீட்ல அதுக்கான வசதி இல்ல எங்களோட எடம் மாடில பண்ண முடிய்ல மாடி இருக்கு ஆனா அங்க அல் அது கொஞ்ச பழைய காலத்து வீடுன்றதுனால அது மேல வச்சா கீழ கொஞ்ச பிரச்சனயாயிடு தண்ணி அந்த இதெல்லா ஆ ஊறி ஊறி வீணாயிடு செவருன்ற மாதிரி ப பிரச்சன இருக்கு அதனால நா அது செய்ய எனக்கு எனக்கு ரொம்ப ஆச அது மாரி வச் சுருக்கணுனு நா நெறையா வீட்ல பார்த்திருக்கே நெறைய செடி சின்ன சின்ன சின்ன சின்னதா நெறையா வச்சிருப் ப்பாங்க அ எ வீட்டு எதிர்க்கே கூட நெறையா பேரு மாடி தோட்டம்னு சொல்லுவோ எது கீ கூட வெச்சிருப்பாங்க சின்ன சின்ன டப்பாவ்ல எங்கெங்கயோ போயிட்டு வர எடத்தெல்லா நெறைய செடிகள்லா கலெக்ட் பண்ணிட்டு வந்து அங்க வெச்சு பாப்பாங்க எனக்கு அதெல்லா செய்யணுனு ஆச ஆனா எங்களுக்கு என்னால பண்ண முடியாது அதனால ஆனா எங்களுக்கு கொஞ்ச வீடு பக்கத்துல கொஞ்ச எட இருக் கு அது சின்னதா இருக்கு அங்க கொஞ்ச நா என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச கொஞ்ச வீட்லே நம்ம யூஸ் ப பண்றோல டெய்லியு தறக்கா தக்காளி பச்ச மொளகா கொஞ்ச கத் த்திரக்கா இதெல்லா வெதை வாங்கிட்டு வந்து போட்டு நெறைய செடி இல்ல ஒரு எல்லாமே ஒரு மூணு மூணு செடி வச் சு அது மாதிரி எங்க வீட்டுக்கு தேவையானது மட்டு வர அளவுக்கு நா எ பண்ணிட்ருப்பே எது வேற எதாவ்து வெத கெடைச்சா கூட எடுத்து வந்து போடுவே எனக்கு எனக்கு இந்த மாரி செடி வளக்
க்கமா இருக்கு இந்த மாரி கேக்கற்துக்கு நெஜமா தா இப்ப எட் இருக்குறங்கலா செய்யற்துக்கு மனசு வரமாட்டுக்குது ஏனா வருங்காலத் த்துல வரு ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்கானிக்கா ஒரு வெஜ் வெஜிடபிள்ஸ் கெடைக்குமான்றதே கேள்விக்குறிதா ம்
இது வந்து இப்ப இருக்குற வெயில்ல இந்த செடிங்கெல்லா தண்ணி காலையில ஊத்துனாலே சாந்தரம் பாத்தா ரொம்ப வாடி போயிருக்கு நாங்க ஊருக்கு போயிட்டோ கொஞ்சோ ஒரு அம்மா வீட்டுக்கு இந்த லீவுன்றதுனால ஒரு வாரோ மட்டு போயிட்டு வரலான் போயிட்டோ போயிட்டு வந்து பாத்தா நம்ம கஷ்டப்பட்டு வச்சிருந்தது எல்லா எப்பிடி சொல்றது ரொம்ப ச செத்து செடில்லா செத்து போற கண்டது நம்ம மனுஷங்க எப்பிடி செத்து போய்டுவோ சாப் பாடுல்லாமா அது மாரி இருக்குதுங்க எல்லாமே தலைய தொங்க போட்டுட்டு தலயெல்லா வாடி போய் எனக்கு பாக்கவே ரொம்பவே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்ளோவு நாள் நம்ம கஷ்டப்பட் டு கொஞ்சோ கொஞ்சமா பெருசாயி இது வளந்து வந்து தா காயெல்லா வச்சு நம்ம யூஸ் பண்ணந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்டி பண்ணிட்டோமே அப்டி நெனைக்கும்போது கஷ்டமாருந்து அப்பறம் திருப்பி இன்னைக்கி வந்து என்னால முடிஞ்சளவுக்கு தண்ணியெல்லா ஊத்தி விட்டுட்டு பே இது பண்ணி கிளீன் பண்ணி உட்டே அது ஆனா இதுக்கு அப்றோ எப்பிடி ஆகு தெரியல நாளைக்கியு தண்ணி ஊத்தணு அ நல்லாயிடுச்சுன்னா சந்தோஷோ இல்லன்னா என்ன பண்றது இது பண்ணிதா போடணு ஆனா இது ஒரு நல்ல விஷ்யோ தா நம்ப இப்போ எங்க ஊர்லயே எங்கு தெருவுலே அவங்கவுங்க வீட்ல அவுங்கவுங்க செடி வச்சிருக்காங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றே முருங்கக்கா காய்ச்சா கூட அந்த முருங்கக்கா ரொம்ப அதிகமா காய்ச்சிருச்சுன்னா அவங்க வச்சிட்டு ஒன்னு பண்ண முடியாதுல அதனால ஆ அதனால ஒரு கட்டு கட்டா தா உவ வித்துருவாங்க இங்க வித்துருவாங்க கீரலயாகட்டு இல்ல மாங்காவாகட்டு இப் ப மாங்கா சீசன்றதுனால எல்லார் வீட்லயு இருக்கற இது கிராமம் போவ கிராமம் தா அதனால எல்லாரு வீட்லயு மாங்கா செடி வாழ காய் செடி அது மாரி எல்லாமே இருக்குள்ள அவுங்க எல்லா எல்லாத்தையு பறிச்சு பறிச்சு எல்லா த்துமே விற்பனைக் குடுத்துருவாங்க பக்கத்து வீடுதா எல்லா தெரிஞ்சவங்க தா ஆனா எல்லாரு அவுங்கவுங்க வீட்ல வெளையறத காசுக்கு குடுத்துருவாங்க. அது அந்த மாதிரி பழக் க்குமே இங்க கொஞ்சோ இருக்காது எனக்கு ஆமா ஆ நம்ம வீட் ட்டு யூஸ்க்குவாவு வச்சிகிறாங்க ஆனா நறைய இருக்கறது ஏ வீணாக்கணு? அதனால காசுக்கு குடுத்து வித்தறன் நானு யோசிப்பே நம்ம கடையில போய் இப்டி காசு குடுத்தா வாங்க போறோ அது நம்ம வீட்டு எதிரிக்கேவு கடைக்கிது அது அவங்க ந நல்லதா நம்ம வீட்டு எதிர் க நல்லத வச்சுதா எடுக்குறாங்க நம்ம எந்த பயமு இல்லாம வாங்கி யூஸ் பண்லால்ல அது அதனால எனக்கு அது ஒரு ஒரு பிரச் சனை அந்த அது மாரி செய்றாங்க இப்பலா ஆனா மக்கள் எந்தெந்த விதத்துலல்லா எது கெடைக்க முடியுமோ அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷ்யோ இல்லையா? நம்ப நம்ப எவளோ ரொம்ப ஃபாஸ்ட்டா போறோ ஒலகத்துல
ஏ இது ஆரம்பத்திலேயே வந்து என்ன சொல்றாங்க சென்னையில இது மோஸ்ட்லி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சென்னை சைடில் தா வச்சுக்கேங்ளே அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அதாவது நல்லா இந்த பில்டிங் நறைய பில்டிங் இருக்கறதுனால அவங்க அவங்களுக்கு விவசாயம் செய்ய க்கூடியா சூல்நெலே மாடி தோட்டோ இப்போ மாடின்றது யூஸ் பண்ணிக்கலா த த தொட்டிலேயே வந்து ஒரு சில செடிங்களெல்லா வளத்தா நம்ம வீட்டுக்கு நல்ல யூஸ்ஃபுல்ல இருக்கு போன்றதுலந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா இப்போ வருஷ் சிட்டிலல்லா அத அப்ரிசியேஷன் பண்ணி அத கொண்டு வந்தாங்க அவங்களு து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தா இருக்கறாங்க ஆனா இந்த கிராமத்து சைடும் பண்ணிட்டு தான் இருக்குறாங்க இந்த மிடில்ல என்ன மாட்டிக்கிறாங்க இந்த டவுன் சைடுல என்ன பண்றாங்க மாடி தோட்டமும் செய்யறதுல்ல இருக்கிற அந்த இதுவும் செய்றது கெடையாது புரியுதுங்களா ஒண்ணு அப்டியும் செஞ்சறாங்க இல்ல கிராமத் த்து சைடுல கம்பள்சரி ஒரு நெலத்துல தா இருக்குறாங்க நெலத்துல தான் வீடு கட்டிக்கிறாங்க நிலத்த சுத்தி தான் வந்து ஒரு விஷ்
ஆமா ஆமா எங்க தண்ணி இவ கொள மாதிரிருந்தது து அந்த இடத்துல பாத்தா இப்ப வந்து ஒரு ப்ளாட் டு போட்டு அத வீடே கட்டிட்டானுங்கப்பா கொஞ்சோ ஒரு ஒரு வஷ் த்தும் கேப்ல அந்த எடத்துல போய் பாக்கிறதுக்குள்ள பாத்தா அந்த எடத்துல கொளம் ஒண்ணு இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு அங்க அவ்ளோ செடி கொடி எல்லா இருந்தது தெரியாத அளவுக்கு ஒரு வீடு வந்துருச்சு இப்பல்லாம் ஒரு இடத்தையும் விட் டு வெக்கிறதேல்ல ஒரு எடம் காசுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்ளோதான் எப் அப்படினாலும் அத சரி பண்ணி அத இது பண்ணி
பண்ணிடுறாங்க கரெக்ட் தான் காசுக்காக என்னன்னா பண்ணிடுறாங்க ஆனா நம்ம ஆரோக்கியமா இருந்தா தா நம்ப ரொம் ரொம்ப நாளைக்கு வாழவும் முடியு நம்ம அனுபவிக்க முடியுன்றதே மறந்துடுறாங்க
மக்களுக்கு ஆமாம் ஒரு ச நம்ம இதெல்லாம் செய்யறதே எல்லாமே சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைமரியான விஷ்யோ அத விட்டுடுறோ மக்கள் செகண்டரியான திங்ஸுக்கு தா நம்ம எல்லா ஓடிட்டுருக்க மாதிரி இப்ப சூழ்நிலை வந்துருச்சு என்ன பண்றது எல்லாம் அப்டியே போறாங்க நம்மளும் அது கூட சேந்து நம்ளும் ஓட வேண்டியதா ருக்கு
ஆமாப்பா என்ன பண்றது இப்ப நா வேலைக்கு போம் போதே காலைல சமச்சி வச்சுட்டு ஆ காலைல போயிட்டோம்னா ஈவினிங் வந்து எட்டு இல்லன்னு ஏழு மணி ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு அதுக்கு மேல கடகடன்னு அத சமச்சு வச்சு நா என்னையு பாத்துக கும் முடியாது என்னால என்னோட ஆரோக்கயதையும் நா எட கொடு என்ன செய்யுமோ அவர் சாப்ட்டு அப்டியே படுத்துடுவோ ஓகேங்களா இப்ப வேலக்கி போறவங்களுக்கு அந்த கவல இப்ப வேலக்கீ போகல வீட்லதா இருக்கறாங்க ஒரு லேடிஸ் வந்து இப்ப ஒரு முன்னூறு பொம்பளைங்களா ஒரு எரநூறு பொம்பளைங்க வேலக்கீ போறாங்க நூறு பொம்பளைங்க வீட்ல இருக்குறாங்கன்னா நூறு பொம்பளைங்க மனசுல என்னன்னா நம்ப நம்மனால என்னன்னா நடக்கும் நம்ம குடும்பத்துக்கு என்னன்ன யேர்ன் பண்ண முடியு ஒண்ணு யோசிக்கணு ஒண்ணு இந்த நெலத்த யூஸ் பண்ண முடிய சின்ன நெலோ நா கூட அத யோஸ் பண்ணி நம்ம என்ன கரெக்டா லாபோ எடுக்க முடியும்னு பாக்கணு செடி ஒரு பச்ச மொளகா வச்சா கூட ஒரு நாலு பச்ச மொளகா வச்சா கூட மரோ
அது நெறைய வரும் ஆமா கண்டிப்பா நாலு செடில்லே அவ்வளோவுத்துரம் வரும் நம்ம நம்ம வேணான்னு தூக்கி போடுற தக்காளிய பூஞ்சு விட்டாலே செடியா வந்திருது அத ஒண்ணுமே செய்ய தேவயில்ல அதுக்கு சும்மா தண்ணி ஊ ட்டுன்னு அந்த தக்காளி பூஞ்சி விட்டாலே பாத்தா ஒரு ரெண்டு நாளே அது முளச்சி சின்னதா செடி
முளச்சிருச்சு ஆமா அததான் சொல்றேன் பாருங்க அவ்ளோ இதுவா இருந்துச்சு ஆ நெஜமாவே வந்து ஒரு அ அப்ரிசிசேஷன் வர்ற அள ஒர்க்க்கு வந்து ஒரு விவசாயந் தான் ஏன்னா அது விவசாயோ இல்ன்னா நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன் விவசாயி யாருமே பண்ண இல்ல எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம சாப்பாடோட திண்டாட்டம்
அது இப்போ இப்போ ஒரு நம்ம வெளிநாட்ல இருந்து ஒரு சில பொருட்கள் எல்லா வராம இந்த பிரச்சனையில நின்ன அப் ப நம்ம தவிச்சோ பா்த்தீங்களா அதே மாதிரியான் தவிச்சுட்டோ வந்து சிலிண்டருக்கே தவிச்சுட்டு நம்ப இதே மக்கள் சாப்பாடு விஷயத்துல நடந்ததுன்னா என்ன ஆ குன்றது அவங்களுக்கு தெரியல ஆமா இதே வெளி வெளிநாட்டுல ஆ வெளிநாட்டுல இருந்துதா நம்மளுக்கு இந்த பொருள் வந்தாகன்னு அவனுங்க இந்த விஷ்யோ நடக்கலன்னா நாங்க தரமாட்டோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க சாப்பாடு ஒரே ஒரு பருக்க வச்சா சாப்பிட முடியு அது தெரிய மாட்டுது இருக்கிற எல்லா இடத்தையு பிளாட்ட
என்ன பிளாட்டா போட்டு வித்து பா இருக்குதுப்பா நல்ல என் நிலங்கள்லா இருக் குதுங்க நம்ம தமிழ்நாட்ல நல்ல வளமான இடம் தா ஆனா மக் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அத தேடி போக மாட்டேங்கிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு இடோ கெடச்சா போதும் நம்ம வாழ்ந்துட்டா போதும் ஏதோ ஒரு கடையில கிடைச்ச வாங்கி சாப்பிட்டா போதும்ன்ற மாதிரி வாழ்ந்துட்
இப்போ எல்லாருமே ஒரு வீடு கட்டிட்டா போது அதா அவங்களோட வாழ்க்கையோட இலக் குன்ற மாதிரியே இருக்காங்கப்பா முக்கியமா யாரை பார்த்தாலு ஒரு இடோ எடம் வாங்கி போட்டு அங்க ஒரு வீட கட்டிடுறாங்க இப்போ வீடு இல்லாதவங்க யாருமே இல்லன்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நம்ம ம மக்கள் எல்லாருமே யார பாரு புதுசா ஒரு வீடு கட்டிட்டாங்க எல்லா ஒரு வீடு எல்லாம் ஒரு வீடு கட்டிடுறாங்க கட்டிட்டு புதுசு புதுசா பொருளை வாங்கி வாட்ஸ் இந்த ஆன்லைன்ல வி க்கிறதெல்லா வாங்கி அதுல வச்சுட்டு அதுதா வாழ்க்கைக்கு பெரிய சாதனை நம்ம கட்டிட்டோம்டா
நிக்கிறாங்க இப்போ அதாவது உண்மையான கௌரவம் வந்து கடன் இல்லாத வாழ்க்கையு
தா நிம்மதியான வாழ்
முக்கியமான உடம்பும் நிம்மதியாத தூக்கும் இந்த மூணு தா வந்து ஒ ஒன்னு உண்மையிலே வந்து பெரிய ஆளுங்க வந்து எவ்வளோ பேர் கோடி கோடியே சம்பாச்சாலு கிடைக்கிறது இல்ல கிடையாது கோடி கோடியா சம்பாச்சு நீ எவ்வளோ பெரு கோடிஸ்வரன்னு கூட கெடைக்கிறது கெடையாது ஆனா அ இந்த நடுத்தர மக்கள் என்ன பண்றாங்கன்னா வீடு ஒன்னு ஒரே கனவு வீடு கட்டிடணு ஒரு எங்கன்னா ஒரு வீடு கட்டிடணும் கட உட வாங்கினா ஒரு வீடு கட்டிட்ணும் அ அததா பாத்துட்
அததா ஒரு சாதனையா நெனைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனா தெரியல ஒரு ஆரோக் முக்கியமான வாழ்க்கை தா நம்மளோட முன்னாதரம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட அடுத்த ஒரு இதுக்கும் நம்ம இருக்கணும்ன்றது தெரிய மாட்டது இப்ப நம்ம தாத்தாலா நம்மளா பெருசாயி இவ்ளோ ஸ்டேஜ் வரைக்கு நம்ம தாத்தாலா நம்ம கூட இருந்தாங்க ஆனா இப்ப இருக்கறதெல்லா பாருங்க கொஞ்ச நாள் நம்மளே ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுலே நம்மளுக்கு இல்லாத பிரச்சனைல்லா வந்துடுது அப் பல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டுந்தா பி பி சுகர் இருந்தது இப்ப பாருங்க பி பி சுகர் இல்லாத
அ ஆட்களே கிடையாது நோய்கள் வந்து அதிகமா கண்டுபிடிச்சுட்டாங்க நோய்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மருந்த கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பஸ்ட் நோய விட்டுட்டாங்க அ ஆ
ஏ அழைத்தமைக்கு நன்றி டைம் ஆயிடுச்சு நம்ம இன்னொரு பகிர்வுல அடுத்த வாட்டி பேசலா
ஆ நன்றி